ஹலோ ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு கால் பண்ணி
ஆ நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கோ
அப்றோ வீட்டல எல்லாரு எப்டி நலமா
ம் நல்லாருக்காங்க அங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ம்
அப்றோ உங்க உங்ளுக்கு எத்தன பசங்க
எனக்கு இன்னு கல்யாணமே ஆகலங்க
அப்டிங்ளா உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
ன்மேரிடுங்ளாங்க
நாங்ளா அன்மேரிட் தாங்க
அன்மேரிடா சேரி சேரி
ஆமா காலேஜ் முடிச் சேரி வர்க் தேடிட்டு இருக்கோ நீங்க
நா வக்ல ஜாயின் பண்ணிட்டே காலேஜ் முடுச்சோ ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது
ம் ம்
ஃபோரா ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆகுது இப்போ ஒரு ஜாப்ல போய் சேந்தாச்சு வேற எதனா ஜாப் கெடைக்கலாமான்ட்டு பாத்துட்டு இருக்கே
அப்டிங்ளா அ அ சேரி அப்புறோ நீங்க எதுல இன்ட் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு பொதுவா ஆர்வ த்தோட செய்வீங்
எனக்கு எங்கங்க சாப்படுறதுதா ஆர்வத்தோட புடிக்கு
ம் ம்
மத்தபடி வேற என்ன ஆர்வத்தோட செய்வோ வேற எதுவு இல்லங்க எல்லாமே செய்வோ செய்யணுன்னு நெனச்சா எல்லாமே செய்வோ செய்யணுன்னு வேற வயி வழி இல்ல நமக்கு நீங்க என்ன செய்வீங்க ஆர்வல ஆர்வத்தோட
ஆர்வத்தோட வந்து எனக்கு புடிச்சதுன்னா வீடு அது வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது அழகா அடிக்கி வைக்கிறது அது மாதிரினா கொஞ்சோ வீட் டெக்கரேஷன் பண்றது அதெல்லா கொஞ்சோ ஆர்வமா செய்வ
ம்
ம் வேற புதுசா ஏதாச்சு ஆ வாங்கறது அந்த பொருல்லா எப்டி உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கறது புடிக்குமா இல்ல வெளியில போய் வாங்கறது புடிக்குமா
ஆன்லைனே பெட்டர் தா ஆனா ஒரு சில பொருள்க்குல்லா னா ஆன்லைன்ல வாங்க முடியு மத்தபடி நேர்ல போய் வாங்குனா தா நல்லாயிருக்கு
ம் ம் எது மாதிரிப்பல்லா சொல்றீங்க நேர்ல போய் வாங்குனா நல்லா இருக்குன்னு
ஆ ட்ரெஸ்ஸு சொல்றே
ஆ ஆ ஆ
ட்ரெஸ்ஸு பேக் கு அந்த மாரி ஐட்டோ
அதா நம்ம தொட்டு பாத்து வாங்கி அது எப்டி மெட்டீரியல் ஆமா
ஆமா இது வர்லனா ரிட்டன் போட்லா பட் ஆனா அதுக் க்கான பொறுமையான டைம் நம்மகிட்ட இருக்குதான்னு கேட்டா இல்ல இப்
ஆம் ஆம் ஆமா எப்டியு ரெண்டு மூணு வாரமாகூ ம்
இல்லலென்னா கடைக்கு போம் போது எதனா பாத்துட்டு ரேட் பாத்து வெப்போ அது ஆன்லைன்ல செக் மோது செக் பண்ணு போது கம்மியா இருந்ததுன்னா ஆன்லைன்லயே போட்ற வேண்டியதா
இப்போ கடையில பாத்துட்டு அப்டியே ஆன்லைன்ல அதையே ஃபோட்டோ செக் பண்ணிட்டு அப்டியே நீங்க வாங்குற மாரி அதுவெர கம்மியா இருந்தா ம் ம் ம் ஆமா ஆமா
ஆன்லைன்ல செக் பண்ணு போது ரிவ்யூவு கரெக்ட்டா இருக்குன்றா இருக்கான்றா அது செக் பண்ணு
ஆமா ஆமா ம்
மைனஸ் ரிவ்யூ எல்லா கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது
ம் ம் ம் ஆமா அது மாதிரி தா நா ம் இப்ப ரீசன்டா என்ன வாங்குனீங்க புடிச்சிருந்துச்சா இல்லவ் அ ரிட்டன் போட்டீங்களா
மோஸ்ட்லி நா ரிட்டர்ன்லா போட மாட்டே
ம்
நீங்க
நானால் அ ரீசண்ட்டா நா வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்குனே பா அ ஒரு பக்கத்து வீட்ல ஒரு பாப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா சைஸ் கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக் அது நம்ப வந்து நம்ப அவங்க போடுற சைஸ் வெச்சு நம்ம எடுத்தோன்னா அது கரெட்டா வர ர மாட்டேது கொஞ்சோ ஆமா முன்ன பின்னா இருக்கா
மா வாங்கணு
ஆமா ம் ஆனா நெறைய மா மாத்தி மாத்திதா அனுப்புறாங்க கொஞ்சோ சைஸ் மாரி இருக்காது ரிட்டன் போட்ட நானு அதுனாலே கொஞ்சோ நம்ம எதிர்பார்த்து வந்தது கெடைக்கலன் சொல்லுவோனே ஒரு மாதிரி ஆகுல அது மாதிரி இருக் மத்தபடி ஆமா ட்ரெ துணியினா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் தா ரொம்ப காட் டணா எதிர்பாப்போ அது பாத்தா சிந்தட்டிக்கா அது மாதிரி வருதா அது நல்லாருக்க மாட்டுது ஆனா அந்த ரிவ்யூஸ்ல பாத்தீங்கன்னா காட்டன்னா செமிகாட்டன் அது மாதிரி குடுத்துருக்காங்க ஆனா வரும்போது பாலிஸ்டர் அது மாதிரி வருதா அதனால ம்
நானுமே அந்த ஒரு சாரீய ஆட்ரு பண்ணே அந்த மாரி தா இது நான் நம்ப ஒரு க இது பண்ணி வச்சிருப்போம்ல இந்த மாரி இருக்கு க்ளாத்ன்ற மாரி இந்த மாரி வேணு போட்டோல பாக்க அதே மாத்ரிதா இருந்தது ஆனா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு மாரி நெட்டட் க்ளாத்ல ஒரு மாரி இருந்தது
ம் ரிவி ம்ம ரிவ்யூஸ்ல நீங்க பாத்திங்ளா கே அது எப் அப்புடி இருக்கு
போட்டுர்ந்தாங்க ஆனா நல்லா தா போட்ருந்தாங்க நா நெனைச்ச க்ளாத்துக்கு அதுவு வித்தியாசோ இருக்கு
ம் ம் செரி செரி செரி
அதனால ந திரும்ப ரிட்டன் போட்டுட்டே அது இல்லாம இப்போ பிளாட்ஃபார்ம் பீனு வேற அஞ்சுருபா டிடெட் பண்ணிடுறானங்க போடும்போதே வர எடுக்குறானுங்கல அத வந்து ரிட்டன் போட்டோனா அந்த காச மட்டு புடுச்சுட்டு மிச்ச காச தா அனுப்புறாங்
ஓ அது தனியா பண்றாங்களா
ம்மா
ஓகே ஓகே ஓகே ஆ இல்ல நா போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு அவ்ளோவா கம்மி ஆய்டுச்சு ஃபஸ்ட் எல்லா அ தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஆட்ருக்கு அதுவே பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே பாப்பாங்களா அதே வச்சே ஒரு மாதிரியா இருக்கு என்னடா நம்மளுக்கு மட்டு வந்துட்டே இருக்கே எல்லாரு அப்டியே பாக்குறாங்கன்னு அதனால இப்ப போடுறதே இல்ல என்னா பாத்து நெறைய பேருக் கத்துட்டாங்க அங்க நாங்க இருக்க தெரு எடத்துல அவுங்க போட்டு போட்டு அது மாதிரி ஆனா அவுங்களுக்கு தெரியாது கத்துக்கிட்டாங்க என்கிட்ட வந்து கேட்டு எப்டி பண்ணனு இன்னானு ஆடர் ஆடர்
ஆடரா
ம் எப்டி எப்டி பாத்துக்றீங்க ட்ரெஸ் எல்லா எப்டி
ஆமா அதேதா பக்கத்துல பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல நா தா ஹெல்ப் பண்ணுவே ஒரு அக்காக்கு ஆர்டர் போட்டு தருவே ஜெப்ட்டோ அந்த மாரில
ம் ம் ம் அப்பறோ அ உங்க உங்க கூட பொறந்தவ்ங்க எத்தன பேரு
ம் ஒருத்தரு தா
அப்டிங்ளா என்ன பண்ணிட்ருக்
ரெண்டு பேரு எங்க அக்கா ஒரு பையெ நானு
ஆ ஆ ஆ ஆ பையனா அண்ணா தம்பி தம்பிங்களா
ம் பெரியவந் தா எனக்கு அண்ணந்தா
அண்ணா ஓ செரி செரி செரி
ஒங்க கூட பொறந்தவங்க
ஏங்கூட பொறந்தவ்ங்க ஒரு தங்கச்சி அவுங்க வோர்க் பண்ணிட்டு இருக்காங்க
ம்
ம் மேரேஜ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க பட் அவுங்க ஒத்துக்க மாட்டறாங்க இப் ப்போ வரிக்கு அவர்
உங்களுக்கு ஒங்களுக்கு மேரேஜ் ஆகலன் சொன்னீங்க ஒங்களுக்கு எப்போ கல்யாணொ
எங்களுக்கா எங்களுக்கு இன்னு ஒன் இயர் கழிச்சுதா அவளுக்கோ பாக்குறாங்க ரெண்டு பேருக்கு ஒன்னா பண்ணிடலா அப்டிண்ட்டு
ஓ சேரி சேரி
ஓ நீங்க நீங்க எப்ப பண்ணிக்கிற மாரி ஆ
ஒரே மேடையில ரெண்டு பேருக்கு கல்யாணமா
ஒரே நாள்ல வேணா வச்சுக்குலா
சேரி சேரி நல்லா தா இருக்கு எனக்கா அது ஆகு இன்னு ஒரு ரெண்டு வருஷ்
அப்டிங்களா இருக்காங்களா
ம்
மாப்பள்ளல்லா பாத்துட்டாங்களா
ஆமா மாப்புள்ளல்லா பாத்துட்டாங்க ஒன்னும் ப்ரச்சன இல்ல தா போட்டு கொஞ்சோ செட்டில் ஆயிட்டு அப்றோ பண்ணுவோனா சொல்றீங்க
ஆமா ஆமா இங் இப்ப எல்லா இருக்கற ஜென்ரேஷன்ல்லா செட்டில் ஆயிட்டுதா ஏன்னா அதுக்குப்புறமால்லா ரொம்ப கஷ்டம் ஆனா செட்டில் ஆவறோ செட்டில் ஆவுரோனு லைஃபு ஆனா போகு ஸ்பீடா போயிட்டே தா இருக்கு
என்ன பண்றது
ஆமா
கல்யாண ஆயிட்டு கொழந்த குட் டீனு வந்துட்ட பிறகு கஷ்டமா ஆவறதுக்கு முன்னாடியே கொஞ்சோ சேத்து வச்சிட்டு பொறுமையா பண்ணிக்கலா
ம்
என்னா சொல்றீங்க
ஆமா ஆமா ஆமா நா அறியாத வயசுல பண்ணிட்டா அதுக்கப்பறமா அவங்கதா கஷ்டப்பட்றாங்க வந்து பாக்குறாங்களா உங்கள கல்யாணோ பண்ண வச்சவங்க எல்லா ஆ அப்ப அவங்க கடம முடிஞ்சிருச்சுன்னு பண்ணிட்டுறாங்க அதுக்கப்பறோ அவுங்க ஃபேமிலி எப்டி இருக்காங் என்னன்னு ஒரு வார்த்த கூட யாரு கேக்குறதுக்கு இல்ல முடிஞ்சுது அவ்ளோதா ஆ அப்டின்னு
ஆமா அவங்க கடம முடிஞ்சுது
ஆமா
ஒன்னு அம்மா வீடாச்சு வசதியா இருக்கணு இல்ல மாப்பிள வீடாச்சு வசதியா இருக்கணு
ஆமா எல்லாமே அடி மட்டத்துல இருந்து வர மாரி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு
எங்க என்னா பண்றது இப்டிதா இருக்கு எல்லா எடமு கரெக்ட்டா இருக்கு சம்பாரிக்கிறது
ம்
அப்பறோ
அப்புறோம் நீங்க தா சொல்னு ம் மாப்பள்ளல்லா இல்லங்க பாக்கல யாரையு எனக்கு அத பத்தி தெரியாதுங்க லவுல்லாம் போ வேஸ்ட்டுங்க அதல்லா
ஏங்க நறைய அடி வாங்கி இருக்கீங்களா என்னா லவுல்ல
இல்ல இல்ல அது மாரில்லா இல்ல அது நம்பளுக்கு அதுலா செட் ஆவாதுங்க
அ
அது நம்மளுக்கு தெரியாது எப்டி பாக்கணு என்னன்லா எப்டிப்பட்டவங்கல்லா அது அவ வீட்ல பாக்குறதே ஓகேதா ம் ம் ஏனா இப்ப இருக்க இப்ப இருக்க ம் பசங்களையே யாரையு நம்பவு முடிய மாட்டேங்குது து யாரு எப்டி எப்டி இருக்காங்கன் நியூஸ் பாத்தாலே தெரிது
ஆ
இப்டி என்ன நடக்குது ஒலகத்துல இங்க அதெல்லா ம் அதெல்லா பாத்தா அவுங்க பண்றதே நல்லதுன்னு தோணுது தெரிஞ்சவங்ளா பண்ணிக்குணுங்க
அ
எங்கயோ தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்றோமா கஷ்டப்பறத தெரிஞ்சவங்களா ம் ஆமா அப்றோ
அப்றோ
அப்றோ வேற என்ன நாளைக்கு எப்டி திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுங்களா வேல வேல வேலணு
ஆமா நாளைக் போனு இன்னைக்கு ரெஸ்ட்டு நாளைக் போனு அது எனக் இப்ப ரொம்ப தூக்கமா வந்துன்னுருக்கு தெரியுதா நா பேச போது
ஆ தெரியுது தெரியுதுங்க சேரிங்க நீங்க பாருங்க அப்பனா அடுத்த கால்ல நம்ம பேசலா
ஆ சேரி சேரி ஒரு பத்து நிமிஷோ கழிச்சி கால் பண்ற
ஆ சரிங்க சரிங்க தேங்க்யூ பாய் ம் ம்